பம் சொல்லுமா ரொம்ப பிஷியா இருக்கெலா
ஆமா காலேல பேங்க்குக்கு காசு எடுக்கற காண்டி போன
பேங்க்குக்கு போனியா என்னட காலையில இருந்து ஆளையே காணமன்னு பாத்தே
ஆ பேங் உள்ளபோய் மாட்டிக்கிட்டே அந்த அக்கௌண்ட் நா காலேஜ் ஓப் படிக்கும் போது ஓபன் பண்ண அக்கௌண்டா
செரி
அதுல இன்சியல் வந்து அப்போட இன்சியல் இருக்கு
சேரி
நான் சைன் போடும்போது சக்தியோட என்சியல் போட்டு சைன் போட்டே
சேரி
அதனால அவிங்க திரும்ப ஆதார கார்டு கொண்டு வர சொல்லி பேன் கார்டு கொண்டு வர சொல்லி ஃபார்ம் ஃபில்ப் பண்ணி குடுத்து அதனை எஸ் பி ஐ ல அப்டி சேர் போட்டிருக்காங்க ரெண்டு சைடுமே உக்காந்து உ்க்காந்து எந்திரிச்சு போது எல்லா
ஆ
உக்காந்து உ்க்காந்து எந்திரச்சு போய் மாறி மாறி உக்காந்து அங்கே போனா ஆறாவது கவுண்டருக்கு போங்கறய்ங்க அப்புறோ மூணாவது கவுண்டருக்கு போங்கறய்ங்க கருமோ
ஏய மாத்தி மாத்தி அலைய விட்டாங்களோ
ஆம்மா அதுக்கே ரொம்ப லேட் ஆ போச்சு எனக்
ஏய்ங்க பேங்க் போனாலே ஆ
ஆமா அதுவு இல்லாமே இது என்னோட இதுல வந்து பேன் கார்டு இணைக்காம இருந்துச்சு போல அதுக்கு குடுத்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி குடுத்து ஃபார்ம் ஃபில்ப் பண்ணுறது கூட பிரச்சன இல்ல ஆறாவது கவுண்டர் நம்ம போயிட்டு திரும்ப அந்த ஆறாது வுண்டர் போறக்குள்ளயு நமளுக்கு முன்னாடி உள்ள ஒப் போயிறாங்க அப்புற நம்ம திரும்ப லைன்ல நின்னு திரும்ப போ வேண்டியதா இருக்கு
ஏ மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கிங்களோ
ஆமா இது ஃபுல்லா எனக்கு டென்சனா இருந்துச்சு காலல இருந்து எனக்கு
அதா இன்க்கு வுல்லா இதுவாயிருமே
ஆம்மா நல்ல வேலை அந்த ஒர்க் இல்ல எனக்கு
உம்
அதுலயே போயிருச்சு டைம் போனதே எனக்கு தெரியவே இல்ல பசி வேற வந்துருச்சு மயக்கமே வந்துருச்சு
அச்சச்சோ
அதோட ஊடால வந்து அவன் தம்பிய வேற கூப்பிடணும்ல
ஆம்மா
கால்ல கொண்டு விடும்போது உள்ள நீ வீட்டுலதே நீ அழுத ஸ்கூல் கிட் த்தன் போனும்ன பாய் சொல்லிட்டு உள்ள போயிட்டேன் அழுகாம திருப்ப வரம்போது கிளாஸ்ல எல்லாம் அமைதியா இருந்தானனு சிரிச்சானா விளையாண்டானா அந்த பன்னெண்டு மணி ஆனனா நீங்க வருவீன்னு சொல்லி அழுகறாங்க நீங்க வேமா வந்துரு மிஸுக்க
நீ லேட்டா கூப்பிட போனியா
பன்னெண்டு மணிக்கு தான் விடுவாக கரெக்டா பன்னெண்டு மணிக்கு போனா அதுக்கு முன்னாடியே விட்டுருச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதுக்கு தேம்பி தேம்பி அழுதுக்கு நிக்குது
எல்லாரும் போறாங்க நம்ம மட்டும் இருந்துருவோமோ
இது அதுத அதே
உஹ்
அது அதுக்கு போய்டட்டுரவே அதுக்கு வேற லேட் ஆயிடுச்சு அங்க பேங்க்ல இருந்து திரும்பவன கூட்டிகிட்டு திரும்ப பேங்க்க் போய் இப்படியா அழஞ்சுக்கிட்டே திரிஞ்சன் உல்லனா
கஷ்டம் தான் அதுவும் வெயில் வேற
ஆமா
சரியான வெயில் மண்டைய பொளக்குது
அது போக ரொம்ப அலைச்சலா இருக்கு இப்ப எனக்கு இது அ எப்படா கால் சரியாகும் அப்படிங்கறதுக்கு ரொம்ப அலச்சல்
ஆமா ஒரு ஆள்ளா நீ எல்லா வேலையும் பாக்குறீள
ஆஹ் வெளிய வேல
அது என்னமோ தெரில மூணு பேர் வீட்லயும் கால்ல தான் ஆப்ரேஷன் பண்ணி உக்காந்துருக்கீங்க மூணு பேர்டையும் ஒரே இத தான் நான் கேட்டுட்டு இருக்கேன்
யோ அ முடியல
அதான் அது அங்கட்டு கேட்டா அங்க ரெண்டு கால் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இது இங்கட்டு கேட்டா ஒரு கால ஆபரேஷன் பண்ணிருக்காங்க வேல நொங்குது நைட் எல்லாம் வலிக் இது நாலு தூங்காம அப்படி பண்ணாங்க என் து தூக்கம் போச்சு அப்படின்னு சொல்லி அது போலம்புது அது என்னடானா ரொம்ப வெக்கனால முடியாம வந்து ஆ வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏசி வாங்கி போட்டுருக்காலாம் இப்பதான்
ஹால்லையா
அதுதான் தெரியல எங்க போடுறதுன்னு அவங்க வீட்டுக்கார தான் முடிவுக்குண்ணுவான்கலா இப்பதான் வாங்கிருக்காங்களாமா
உம்
அது ஒண்ணு இப்ப நீ கேட்டா நீயும் உனக்கு காலுதா எல்லாத்தையு இத கால பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கே உம்
எனக்கு ரொம்ப ஓவர் அலச்சலா போச்சு இப்ப
அது என்னமோ இப்போ கொஞ்ச நாளாவே அப்படித்தா இருக்கு
உம் அதுவுலாம தம்பிக்கு வந்து பாப்பா போம்போதே அதே டைமா இருந்தா கூட எனக்கு தெரியாது
உம்
அவள கொண்டு எட்டரைக்கு விட்டுட்டு வந்துட்டு இவன பத்து மணிக்கு கொண்டு விட வேண்டிதா இருக்கு
ம் கஷ்டந்தா மறுபடியு மறுபடியு போயிட்டு வர மாரி இருக்கு கரெக்டு
அது வேற அழச் அப்புறோ சாயந்திரோ அவள டியூஷன் கொண்டே விடணு டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வரணு பத்தாதுக்கு ஊடலைய து வேல இருந்தா வெளியில போறது ந எனக்கு வெளியிலே போகவே பிடிக்காது
என்னெயல்லா வெளி என்னெயல்லா வெளி வெளியில சுத்த சொன்னா நல்லா வண்டியில சுத்திட்டே இருவே
ஐயயோ அதுக்கு வெளியில சுத்திட்டு வந்து வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தா பரவல வீட்டுலயே நமக்கு ரெஸ்ட்
வீட்டு்ல வந்து ரெஸ் டே இல்லதா ஆனா வீட்டுல பாக்குற வேலைக் கி வெளியில போறதே பரவால்
பாரு வீட்டுல பாக்குற வேலைக் க்கு வெளில பரவாலன்னு போரிய ஆனா நம்ம வெளியில போயிட் வந்து வீட்லயே வேல பாக்றோ அதுதே
அதுதா ப்ர
ஆமா ஐயயோ
ஆ எ ப்ப நம்ம வெளியில வேல இருக் அப்டின்னு சொல்லிட்டு கால்ல சமைச்சு வச்சுட்டோனு வச்சுக்கோவே வேல முடிஞ்சிடு வெளில வேல இருக்குன்னு சொல்லிட்டு இப்டி கெளம்பி போறே இப்ப ஒன்னய மாரி பேங்குக்கு போறேன்னு த்துக்குவே போனம்னா சூப்பரா ஏசில அப்டியே உக்காந் போற டைம் மட்டு தா கொஞ்ஜொ வெயில் அடிக்கு அப்பறம் பொய் ஏசியில ஜம்முனு உக்காந்துட்டு போன நோண்டிட்டு போன்ல சார்ஜ் பத் துமா அப்டிஞ்சொல்லி எல்லாத்தையு அப்டிய் நோண்டிட்டு அதுக்கப்பறொ எவ்வள் லேட் ஆனாலு பரவால்லடா சாமி பிள்ளெய தொந்தரவே இல்லை அப்டின் சொல்ட்டு போய் உட்காந்து வீல்ச்சேரு நாலா
எனக்கு தம்பி இது பாத் துக்க முடியாதுல கால்ல அடிபட்ருக்கனால திரும்ப நான் அதையு வந்து வாத்துக்கணு ஆமா சாப்டவே மாட்றா சாப் பாடப்டிய் வாயில வச்சுகிட்டே இருக்யா முழுங்குடா முழுங்குடான் கத்த வேண்டியதாருக்கு
உம்
ஸ்கூலுக்குலா சாப்டாம விடாதிங்கனு வேற சொல்லி வச்சிருக்குக
இப்ப லன்ச்சு குடுத்து உட்டுட்ருக்கியா
ஆமா சாப்பாடு குடுக்கலல்ல இதுதே குடு துட்றே ஸ்நாக்ஸையு குடுத்துட்டே
வந்த நம்ம நம்ம அந்த டீம் லீடர் ஒண்ணு இருக் குல்ல அந்த பொண்ணு அவு மகள இப்பதா ஸ்கூல்ல சேர்த்துருக்
ஹ ஆஹ்
ஃபர்ஸ்ட்டே ஸ்கூலுக்கு பொயிட்டு வந்துச்சா சிரிச்சிகிட்டே பொயிட்டு சிரிச்சிகிட்டே வந்துருச்சா
பரவால்ல ஊடால எங்கயு பால்வாடி கீழ்வாடி உட்டாகளோ
இல ஸ்ட்ரைட்டா இப்பதா எல்கேஜி கொண்டு பொய் சேக்குது அதுவே ஜாலியா போயிட் ட்டு ஜாலியா வந்துருச்சா மத்த பிள்ளைங்கலா அழுகுற பிள்ளைக்கு இது போய் அழுகாதிங்கன்னு ஆறுதல் சொன்னிச்சாமா
ஐயோ சூப் பரு
ஒனக்கந்த கவலையே இல்ல ஜாலிதா ஒனக்கு அப்டின்னு
ஆமா நம்மளுக்கு எல்லா எனக்கெல்லா மல்லுக்கு கட்ட வேண்டியதா இருக்கு கரெக்டா ஸ்கூலு கிட்ட போற வர அமைதியான ஸ்கூல பாத்தோன வண்டியில அப்டியே திரும்பி என் கழுத்தோட சேத்து பிடிச்சிட்டு அழுகுது
அச்சச்சோ ஆமா அத மல்லு கட்டி கொண்டு போய் விட்டுட்டு வர்றது ரொம்ப சிரமோ ஒரு மாரியா இருக்கும் மனசே
ஆமா ஆனா நாளையில இருந்து சொல்லிருக்காஹா பாப்பாவவுடையே அதே டயத்துக்கு கொண்டாந்து விடுங்கன்னு சொல்லியிருக்காஹ
உஹம் செரி
ரிக்கானு தெரியல
வெள்ளனெ எந்திரக்கணுமே
அதுவு ஒரு பிரச்சனதா தூக்கத்துல இருந்து எழுப்பு
ஆஹ் தூக்கத்து அத்தா தூக்கத்துல இருந்து எழுப்பி ப்பி அதுக்கப்புறோ அவன கெளப்பி கொண்டு போறதெல்லா ரொம்ப கஷ்டோ உனக்கு ரொம்ப ப்ரஷர் ஆயிரு ஆஹ பெரியவளையு அ ஆஹ கெளப்புறது டியே இவனையு கெப்புறது ரொம்ப பெஷர் ஆயிரு அதனால கொஞ்சோ பாத் து இது பண்ணிக்க அவனாவே எந்திரிக்க விடு கொஞ்சோ வெள்ளனென சீக்கிரோ நைட்டு தூங்க வெச்சேன்னு வை ஏயா ஆனா காலையில கொஞ்சோ சீக்கிரமே எந்திரிச்ச ச்சிருவா
அதுக்கு நா வெலன்னா வேலைய முடிக்கணு அவே வந்து என்னன்னா அவே பக்கத்துல வந்து நா படுத்து திருணு அப் அப்பதா தூங்குவா அதுவர நா எங்க எங்க திரியிறனோ என் பின்னாடியே திரியிவா
அப்பதா தூங்குவானோ
ஆமா நா வெளியிலேயு வேலைய பாத்தட்டு வீட்டுல வந்து எல்லா வேலையு முடிக்க எனக்கு பத்திர பதினோரு மணி ஆகி போயிருது
ஒ சேரி சேரி
அதுவே பிரச்சன ஆனா நா தா வெள்ளென எந்திருக்கிறே மொத்தத்துல சொன்ன போன அஞ்சு மணிக்கு எந்திரச்சிட்ரே டான்னு
சேரி சேரி
பாப்போ என்ன பண்ண காத்திருக்கானோ நாளைக்கு வெல்லென எழுப்புறதுக்கு
ப பழகிடோ எங்க இப்பவே எந்திரிக்க மாட்டேங்கிறா நல்லா நம்ம எத்தன மணி நாலு மணிக்கு எந்திரிச்சாலு நம்ம கூடவே எந்திரிச்சு நம்ம பின்னாடியே திரியுங்க இப்ப ஸ்கூல் கு கிளம்பணு எந்திறான்னு ஏழு எட்டு மணிக்கு எழுப்புனாலு எந்திரிக்க மாட்டேங்குது
தெரியல அது நம்மளோட லீவ் போட்டு நம்மளோட படுத்து படுத்து பழ டுச்சு போல இருக்கு நம்மளு அதுங்களுக்கு லீவ் லீவ்னு கால் படு த்துகிட்டே இருந்தோம்னா அதுகளு படுத்துருது ஐயோ ஐயோ முடியல என்னால
என்னாலயு முடியல
இந்த விட போறமோ போங்க அடுத்த அவனையு ஸ்கூல்ல சேத் தீனா நல்லாருக்கு உங்களுக்கு
அடுத்த இன்னு ஒரு வருஷோ இருக்கே
ஆனா எனகொரு டவுட்டு இங்க இந்த ஸ்கூல்ல தம்பி படிக்கிற ஸ்கூல்ல மான்டிசெரி ஃபுல் டேவா
யாரு மூத்தவெ படிக்கிறதா
ஆ
ம் அத மாண்டிசேரியே கெடையாதே மெட்ரிக் தா
அங்கெ மான்டிசேரிலா கெடையாது
ஆ ஹே
ஓ செ
ஒனக்கு என்னனா ஒம்போது மணிக் க்கி கொண்டு போய் விடணும் மூன்ற மணிக்கு கூட்டிட்டு வந்துருவோ
ஓ சேரி சேரி செ ச இந்த ஒரு நிம்ஷோ தம்பி அழுகுறா
ஆ சேரிப்பா சேர் பா
உம் பா